வணக்கம்
வணக்கம் மேம்
தோழி என்ன செஞ்சுட்ருக்கீங்க
இப்போ சின்ன சின்ன வேலைதா செஞ்சுட்ருக்கே
சேர் சேரிங்க தோழி கொழந்தைங்ல்லா பள்ளிக்கு போயிட்டாங்ளா
ஆ போயிட்டாங்க உங்ளுக்கு நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா இங்க உக்காந்துருக்கே தோழி வெளிய கடைக் கு ஜாமா வாங்க போணுன் சொல்லியிருந்திங்ளே
ஆமா ஆமா அதா மளிக‌ சாமான் தா வாங்க போயிருந்தோ
சேரி சேரி என்ன வாங்கிட்டு வந்தீங்க
ஏனா இந்த மாசக்கு தேவையான மளிக சாமான் தா வாங்கிட்டு வந்த ஆனா அதுல வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்த தா கத்துக்கிட்ருக்க நானு ஏனா அ மளிக சாமா வாங்கணுன்னு போனாலே இந்த பக்கத்துல ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆயிடுது இந்த டி மார்ட்டுக்கெல்லா போனனா அதனால போனோனே எனக்கு ஒரு ரெண்டு மாசோ அப்படிதா ஆயிடுச்சு அதனால இந்த மா தம் என்ன பண்ண இது சரி வராது ஏனா அங்க போன அது தவிர்த் எல்லாமே வாங்க வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா புள்ளைங்களு ஆசப்பட்ட எல்லாத்தையு எடுத்து போட்ருவாங்க அவுங்களயு தவிர்க்க முடியாது இல்லைங்ளா
ஆமா
ம் சரி
அதனாலே அ அதா இந்த பருப்பு வகைகள் எல்லாமே வாங்கிட்டு வந்த பசங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சோ வாங்னாங்க
ம்
அந்த மாரி இந்த கருப்பு கவுனி அரி சி அந்த மாரி அரிசி வகைகள் தா வாங்குவ நறைய
ம்
அது தா செய்வோ அப்பப்போ இந்த இட்லிக்கு அதெல்லா செய்யறதுக்கு
ம்
அப்புறோ புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா ஏதாவது புதுவிதமான இந்த விதைகள் பருப்புகள் அதெல்லா வந்தா ஆலி ஆலிப் விதைகளா அது ஏதோ சொல்லிருந்தாங்க அதுவு வாங்கிட்டு வந்த அ அதா புதுசா சிலதெல்லா நம்போ அ யூஸ் பண்ணி பாக்கணுன் சொல்லிட்டு
அது எதுக்கு
அது வந்து நம்மளோட அயன் சத்துக்காக
ம் அது என்ன செய்வீங்க
தண்ணியில ஊற வச்சு குடிக்குணு அது கொஞ்சோ சிறு கசப்பாதா இருக்கு ஆனா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க
ஓ தண்ணியில ஊற வச்சுட்டு அப்டே
ம் அப்டே குடிக்கணு வெறு வயத்துல அது நம்ம ஒடம்புக்கு நல்லது குளிர் ச்சியாவு இருக்குன் சொல்வாங்க
ஆ
அதெல்லாமே ஏனா நானு அத சாப்டாதில்ல ந ந நான் வந்து இந்த அ நார்மல் அந்த சப்ஜா விதைகளதா
ஆமா ஆமா கி
இது சாப்ட்டதில்ல ஆமா அ ஒரே ஒரு டைம் சாப்ட்ருக்க அந்த அதனால சரி வாங்கி ட்டு வந்த ஏனா அதல்லா வந்து இந்த சிறு கடையெல்லா கெடைக்க மாட்டேங்குது சூப் சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாரி எடத்துலதா கெடைக்குது அதனால அ அதனால என் ஆனா அத வாங்கிட்ட ஆனா சில பொருள் மட்டு நானு பக்கத்துல இருக்கற அந்த ஹோல்சேல் கடையில வாங்க ஆரம்பிச்சட்ட ஏனா நா பா‌த்த வ ரையு அந்த டி மார்ட்ல இந்த மாரி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கன நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகுது காசு
கண்டிப்பா இங்கன்னா கொஞ்ச வெலைகள் வந்து கொஞ்சோ கொறைவா இருக்கு
ஆமா அதயே இப்ப நா ஒரு ஹோல்சேல் கடைல வாங்கனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாலே முடிஞ்சிருது
ஓ செரி செரி
அங்க போனா ஒரு நாலாயிரோ அஞ்சாயிரோ கண்டிப்பா ஆயிடுது ஏன்னா நம்ம கண்ணு வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கு
அதெல்லா வாங்க தண்டி தா இருக்கு கண்டிப்பா நீங்க சொல்றது உண்ம தா தோழி
அதா நீங்க எப்டி வாங்குவீங்க அந்த
எங்க வீட்ல வந்து வீட்ல உள்ள பெரியவங்க வந்து வாங்கி குடுத்துருவாங்க தோழி என்ன ஜாமன் தேவையோ மூணு மாசத்துக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க நம்ம இப்ப ஒரு பொருள் இல்லன்னு சொன்னா போது அவங்க அரிசியில இருந்து பருப்பு டீ தூள் எல்லா மளிக சமானு வீட்டுக்கு தேவையானது அன்னாடு தேவையான காய்கறி மட்ரு நாங்க வாங்கிக்கிருவோ
ஓ
புள்ளைங்களுக்கு பள்ளிக்கு விட போம் போது தேவையானது வாங்கிட்டு வந்துருவே மீனு வீட்டு வாசலுக்கு வந்துரும்
ம் ம்
ஆ மாமிச உணவுகள்லா வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க எல்லோரு
ம்
ஏன்னா அதனால அந்த மாரி பிரச்சனைகள் கெடையாது
கண்டிப்பா உங்களுக்கு பெரியவங்க இருக்கறதுனால பிரச்சனை இல்ல நா இங்க தனியாதா இருக் கேங்க நானேதா எல்லாமே வாங்கிகணு
ம்
ஆனா நீங்க பெரியவங்கன்னு சொன்னே எனக்கு ஒண்ணு இருக்கு எனக்குமே அப்பா அம்மலா கூட இருக்குனு ஆசை தா ஆனா அவங்க எல்லாருமே வேல செய்யறவங்க அதனலா யாரு இருக்க மாட்டா நானே
அம்மா இங்க கெடையாது மாமனார் மாமியர் தா இருக்
ஓ பரவாயில்ல அதா எனக்கு மாம் மாமனார் கெடையாது மாமியார் தா ஊர்ல தா இருக்காங்க
செரி செரிங்
விவசாயம் பாக்கதா அவங்களு இங்க வரமாட்டாங்க ஆனா அவ்ங்க இல்லாத அவங்கதா பெரியவங்க இல்லன்னா வீடு ஒரு மாரிதா இருக்கு நம்மளே தா எல்லாமே செஞ்சுக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா அவங்க இருந்தா நம்மளுக்கு ஒரு இதா இருக்கு ம் என்ன கேக்கறாங்க ம் அவங்க ஏதாச்சு ஓ விடுமுறை நாள்கள்ல வருவாங்களா
ஆமா அது எப்பனாவது ஒரு நாள் அந்த மாரி வந்துட்டு உடனே
இப்ப ஒரு கல்யாணம் காட்சி எதுக் காட்சுனா
ஆ அந்த மாரிதா வந்துட்டு உடனே போயிடுவாங்க
ஓ சரி சரி ம்
அதா ஆனா நா தனியா இருக்கறது ஒரு இத நல்லது இருக்கு கெட்டது நெறைய இருக்கு ஏன்னா எங்கேயுமே விட்டுட்டு போ முடியாது கொழந்தைங்கள
ஆமா ஆமா ம் கூட்டிட்டு போ வேண்டியிதா இருக்கு தனியா அவங்க எப்டி இருப்பாங்க என்ன என்ன தேவைனாலு நம்மளுக்கு ஒடம்பு சரியனாலு நம்ம தா செஞ்சு குடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு எல்லா ஒரு விஷயங்களு நம்மதா பாக்க வேண்டியதா இருக்கு இப்ப வீட்ல யாரோ இருந்தாங்கன்னா சரி நம்மளுக்கு இன்னைக்கு ஒடம்பு சரி இல்ல அவங்க கொஞ்ச நேர பாத்துப்பாங்க அப்டின்ற மாரி ஆயிரு இல்லைங்களா ஏன்னா ரொம்ப கஷ்ட அது
ஆமா ஏன்னா நானுமே போன வார கூட எனக்கு ஜொரோ ஆனா என்னால எதுவுமே பண்ண முடில ஆனா எதானு எஞ்ஜி செய்ன அவ
இப்ப காய்ச்சல்லா இருக்கும் போது யாராச்சு நம்மளுக்கு இருந்து பக்கத்துல இருந்து பாக்க மாட்டாங்களான்னு தா தோணு இல்லைங்களா
கண்டிப்பா அதுவு என் கணவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு நா மட்டுந்தா இருக்கே
ம்
வெளியில வாங்கி சாப்படவு நம்மளுக்கு புடிக்காது ஏன்னா ஒ
ஒடம்பு முடியாதப்போ நம்மனால வந்து சாதாரணமான நேரத்தில வந்து எனக்காச்சு சாப்ட்டுக்கலா ஒடம்பு முடியாத போது கண்டிப்பா முடியாது இல்லைங்களா
அதனால நம்ம கஞ்சா இருந்தாலு நம்ப செஞ்சு சாப்ட்டாதா நல்லா இரு
கண்டிப்பா அதுதா நல்லது
அதனால நானே செய்யும் போது எனக்கு கொஞ்ச கஷ்டமாதா இருந்தது என்ன பண்றது நம்ம தனியாதா இருக்கோ நம்மஸ் அ தூங்கிட்டே காலையில மாத்திர போட்டுட்டு தூங்கிட்டே பாத்தா பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு அப்பற சமைக் இல்ல நானேதா போய் கொஞ்ச கொஞ்சமா நவுந்து நவுந்து போய் செஞ்சே அந்த டைம்ல முட்டு ரொம்ப கஷ்டமா தெரியு தனியா இருறக்கறமா அப்படின்ட்டு ஆனா இந்த மாரி ஒ நீங்க ஒ ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும்போது அது கொஞ்ச உங்களுக்கு ஈஸியா இருக்
அதுலயு கொஞ்ச கஷ்டங்களு இருக் கு இருந்த தோழி என்ன ஒரு சில நேரத் துல வந்து நல்லா இதா பாத்துப்பாங்க ஒரு சில நேரத்துக்கு மொகத்த காட்டிருவாங்க நம்ம எப்படி நடந்துக்கிறமோ அத பொறுத்துதா ஏன நம்ம அவங்க ஆட்ற வரைக்கு நம்ம ஆடிக்கிட்டே இருந்தா நம்ம நல்லவங்க நா அப்படி ஏதாச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா நம்ம கெட்டவங்களா ஆயிருவோ அந்த எவ்வளோ நல்லது செஞ்சாலு அந்த கொஞ்ச நேரத்துல வந்து எல்லா மறந்துருவாங்க இல்லைங்களா
ம் ம்
ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மதா இதா இருந்து நம்ம பாத்துக்கணு அவ்ளதா
கண்டிப்பா அப்படிதா இருக்கு வேற வழி இல்ல நம் தன் கையே தனக்குதவின்ற மாரி
ம் கண்டிப்பா
அது மாரி போயிட்ருக்கு
ம்
அந்த மாரி இந்த பொருட்கள் வாங்கும்போது சில நேரத்துல ஆ ஏ ஒரு லிஸ்ட்டு எடு எடுக்காம போயிட்டோம்னா அது ஒரு தொந்தரவாயிடு அங்க போய் ஒண்ணுமே ஞாபக வராது ஆனா வீட்டுக்கு வந்த ஒடனே எனக்கு ஞாபக வரு அப்படியே வீட்ல திட்டு வாங்குவே அதுக்காகவே லிஸ்ட் ஆனா லிஸ்ட்டு எடுத்துட்டு போனாலுமே அங்க போனா அங்க வேற மாரி தோணு இது வாங்கலாமா இல்ல அத வாங்கலாமா அப்படின்ற மாதிரி
த்த மோது ஐயோ இத செஞ்சா நல்லாருக்குமே இத செஞ்சு குடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அத செய்வோ அப்புடி பண்ணுவோ அப்புடின் தன் நம்மளுக்கு தோணு
ஆம்மா
ஏன இந்த ஜாமா வேணு அந்த ஜாமா வேணுன்ற மாரி தா தோணு
கண்டிப்பா அதுலே புதுவிதமா எதாவ் வாங்கிட்டோன்னா அத என் கணவர் வந்து வாங்குற அத வேஸ்ட்டு பண்ணாம செய்ணு இல்லன்னா வாங்காத விட்டுருனுவாரு ஆனா நா வாங்குவ சில நேரத்துல ஆனா சில் நேரத்துல அது செய்யவே மாட்ட அத அப்
அப்டி மட்ரு செய்யாதீங்க ஏன்னா கஷ் க்ஷப்பட்டு அது வண்டு அரிச்சிரு சில ஜாமானுங்கல்லா செல இது வந்து பூச்சி வட்டைங்க வந்துரு அந்த மாரி உள்ள இதெல்லா வந்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப இதாஆகிரு அதனால வந்து அப்புடி வீணாக்காதீங்க என்னா எப்புடியு நம்ம காஸ் குடுத்துதா நம்ம வாங்க போறோ
நேத் இரவு மணமான புதுசுல அப்புடிதா எத எல்லாமே அதிக அதிகமா வாங்கிறது தெரியாதல அந்தளவுக்கு அப்ப எல்லாமே அ வண்டுபுடி ச்சு போறதுன்னா அப்பற கொஞ்சொ கொஞ்சொமாதா நா கத்துக்கிட்டே நீ நீந்த இதலா அவ்வளதா வாங்குணு இவ்ளதா வாங்குணு அப்டின்ற மாதிரி
இப்போ பல வஸ்தங்கள்லா வாங்கன்னா ன்ன செய்வீங்க டெய்லி போய் வாங்கிருவீங்களா புள்ளைங்குளுக்கு அ காய்கறி பல வஸ்துகளு
ஆம்மா ஆம்மா இங்க பக்கத்துலே கடைகள் இருக்கு அதனால நானே ஒரு ரெண்டு நாளை க் ஒரு டைம் போயி வாங்கிட்டு வந்துருவ அந்த மெரி வா ஆம்மா என்னா வேற காய்கறி கூட அப்பப்போ ஒரு ரெண் நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சொ கொஞ்சொமா வாங்கி வந்துருவ
தாலும் வாடி
அ அதுமே நம்ம என்னதா வந்து ஃப்ரிட்ஜுல வச்சாலு ஒரு மாரி அழுவி பொய்டுது ஒரு மா தண்ணி கோர்த்த மாரி ஆய்டுது அது னால அப்பப்போ வாங்கி இது பழமார்ந்தாலு செரி அ காய்கறிஆனாலு செரி முடிந்தளவுக்கு வெளில வாங்காம பாத்துக்குணு ஆனா சில நேர்த் த்துல வாங்கிடுவோ வேற வழி இல்ல முடியல ஒடம்பு அப்டின்னா கடைக்கிள்ல இல்ல ஆம்மா வாங்கிறத்து நீங்க எப்புடி நீங்ளே செய்வீங்ளா ல்ல வெளிய வாங்
இல்ல தோழி நா முடிஞ்ச அளவுக்கு வீட்லே சமைச்சு குடுத்துருவெ அததா வந்து ரொம்ப நல்லாருக்கு ஏன்னா என்னா ஒடம்பு கெட்டு போய்ரு வெளிய உள்ள உணவு சாப்ட்டா அதனால என்ன கேக்குறாங்களோ அத வந்து வீட்லே செஞ்சு குடுத்துருவ இல்லன்னா சில நேரத்தல யூடியூப பாத்து செஞ்சு குடுத்துருவ
ம்